என்னடா பண்ற ஒரு ஃபோன் கூட காணோ
நா இங்க ஹாஸ்டல்ல ஃபோன் ல்லா பேச கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டாங்கக்கா
அப்டியா இல்லயே ஆறு டூ ஏழு பேசலான் சொன்னாங்ளே அதுக்கு தா இந்த டைம் பாத்து கால் பண்ணே ஒனக்கு
அதாங்கா இங்க எதோ பிரச்சன ஆயிடுச்சு சொல்லிட்டு எல்லாரோட ஃபோனையுமே வாங்கி வச்சுட்டு யாரும் பேச கூடாது அப்டின் சொல்லிட்டாங்கக்கா
ம் ம் அம்மா அப்பாட்ட பேசுனியா
இல்லக்கா அம்மாட்ட பேசவே இல்லக்கா அம்மா ஃபோன் பண்ணாங்க ய அப்பதா இங்க ஒரே பிரச்சனயா போயிட்டு இருந்ச்சா
ஆ
அப்புறம் அம்மாவும் பேசவே இல்ல முந்தா நேத்து தா பேசுனனே அம்மா கிட்ட
அப்பா கிட்ட பேஸ்னியா
ஆ பேசன பேசனேங்க்கா
சேர் எதுவு சொல்லலையா நீ அப்பாட்ட சொல்லிருந்தா காலேஜுக்கு வந்து பாத்துருப்பாருல
இல்ல நானு அங்க அவ்ளோ தூரத்துல இருந்து அவங்க கெளம்பி இங்க வரணு அதனால நா எதுவுமே சொல்லவே இல்ல அப்டியே
ச்சு அம்ச்சு வச்சிருப்பல
எல்லாருமே வேலையில இருகாங்கன்ட்டு நானு விட்டுட்டேங்கா செரி எப்டி இருந்தாலு இந்த வாரோ வீட்டுக்குப் போலான்னு என்ன வந்து கூட்டு போங்க வீட்டுக்கு வரலான்னு இருக்கே அக்கா நானு
செரி செரி நா அம்ச்சுடுறே ஏன்னா இப்ப நம்ம லெட்டர் குடுக்கணு பேசணு இப்ப நல்ல காலேஜ் இப்ப நம்ம பிள்ளை எப்ப இருக்குன்னு நம்ம பாக்குறதுகாக தா இப்ப ஃபோனு புரிதா இப்ப ஒருத்தவங்க பண்ண தப்புனால வந்துட்டு நம்ம ம்ச் இன்னொருத்தவங்கல வந் ந்து இது பண்ண முடியாது இல்லயா அப்ப நீ சாப்ட்டியா எப்டி இருக்க என்னா இருக்கன்னு கேக்கிறது வந்து உங்கிட்ட தானே கேக்க முடியு அதுக்கு பொதுவா ஏதாவது ஒரு ஃபோன் வச்சிருக்காங்களா
பொதுவா வச்சிருந்த ஃபோன்லதாங்கா அந்த பிரச்சன வந்துச்சின்ட்டு ரூமுக்குலா வந்து எல்லாரோட ஃபோனியு வாங்கிட்டு போய்ட்டாங்க
இது எப்டி மா இது இந்த பிரச்சனய நீ அப்பயே எனக்கு சொல்லிருக்கலாம்ல
அப்பதாங்க்கா சொல்லவே முடியல அம்மாட்ட பேசன அன்னைக்கி அதோட் ட அப்டியே இந்த நைடே இந்த பிரச்சன வந்ததா அப்பறம் யாரையுமே ஃபோன் பண்ணகூடாது எங்கமேப் போ கூடாது
ம்
அப்டி சொல்லிட்டு எங்க ரூம்ல செக் பண்ணி ஃபோன்லா ரெண்டு ஃபோன் இருந்துச்சி அதெல்லா எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க்கா
ம் ம் ஏனா அம்மாவு இத பத்தி எதுவு சொல்லல நான்னா அம்மாக்கு ஃபோனு போடல
ஆ ஆ
நானு ரெண்டு நாளா வேல அதிகோ
ம்
அதா வீடு கொஞ்சோ சுத்தம் படுத்தி கிளீன் பண்ணிக்கிட்ருக்கோம்ல
ஆ ஆ ஆ
அதனால வீட்டுல கொஞ்சோ வேல அதனால நா நானே வேலைக் ரெண்டு நாள் லீவ் போட்டுதா சரி இது பண்ண இன்னைகிதா கொஞ்சோ ஓஞ்சி அஞ்சி உனக்கு சரி ஃபோன் பண்ணுவோன்னு பண்ணா நீ இப்டி சொல்ற
ஆமாங்க்கா என்னால ஃபோனு பண்ணவு முடியல போய் கேட்டாலுமே அங்க ஃபோன் தர மாட்றாங்க
ம் ம் இப்ப சாப்பாடுல்லா எப்டி இருக்கு
சாப்பாடு எல்லா பரவால்லகா நல்லாதா இருக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணோல நம்ம அதல இருந்து இப்ப கொஞ்சோ நல்லாவே இது பண்றாங்க பால் ஆனா பால் பவுடர்ல தா கலந்து குடுக்குறாங்க போலக்கா பால் ரொம்ப நல்லாவே இல்ல கேட்
ம் ம் சரி சரி இந்த வாட்டி நம்ம மாமா இல்லன்னா அப்பா அம்ச்சி வுடுறே
ஆ செரிக்கா கண்டிப்பா
செரி நா சொல்லியே அனுச்சு உடுறே நீ தெளிவா வந்து அவுங்க மறந்துட் டாலு ஒரு லெட்டரு எழுதி குடுக்கணு ஏனா நீ வந்து எழுதி குடுக்கறாங்க அப்டின் பயப்பட கூடாது ஏனா நம்ம காசு கட்றோ அவுங்க கேட்ட காச நம்ம தந்துருக்கோ
ஆ
புரியிதா அது எப்டி அட்மிஷனப்ப மட்டு இது நல்லாருந்தது அது நல்லாருந்ததுன் சொன்னாங்க இவ்ளோ தூரத்துல காலேஜி எதுக்கு ஒனக்கு சேத்து உட்டது நீ நல்லா படிக்கனு நல்லா தெம்பா சாப்ட்டு நல்லபடியா இருக் க்ணுனுந்தா இவ்ளோ இதுல சேத்து உட்டது ஏ இப்டி இருக்குதுன் தெர்லியே செரி வேற எதாவது பிரச்சன இருக்கா
மூக்குல வேற எதும் இல்ல எல்லா படிப்பு எல்லாமே நல்லாதா போது இங்க ஹாஸ் டல்ல தா இப்டி பிரச்சனையே ஆயிடுச்சி
ம்
சாப்பாடு தா நடுவுல கொஞ்சோ எனக்கு ஒத்துக்காம ஒரு மாரி வாந்தி எடுத் துட்டுருந்த ரெண்டு நாளா
ம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்களா அவங்க
இல்லக்கா டாக்டர் வந்து இங்கயே பாத்துட்டு ஃபுட் பாய்சன் தா எதோ ஆயிரு க்கு அப்டி சொல்லிட்டு ரண்டு டேப்லெட் மட்டும் குடுத்தாங்க
அதமா இப்ப அப்டி இருந்தா வீட்ல இன்ஃபார்ம் பண்ணனு
எதுமே பண்ணல நா ஃபோன் கேட்ட தரவே இல்ல அவுங்க
அப்போ ஓ கூட இருக்காங்க இல்ல ஓ சக தோழிகல்லா இருக்கறாங்க
ம்
அவுங்களாது எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணனு ம் இப்ப நீ அவுங்களுக்கு ஒன்னுனாலு நீ இருக்கனு ஒனக்கு ஒன்னுனாலு அவுங்க இருக்கனு இப்ப யார நம்பி நம்ம விட முடியும் சொல்லு
இங்க ரூம்ல வந்து எப்ப பாரு பாத்துக்கிட்டே இருக்காங்க இன்னா பண்றோ இன்னா பண்றோன் சொல்லி
அது வந்து உங்க நல்லதுக்கு பாக்கறாங்கமா அது நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏனா இப்ப ஒருத் தவங்க பண்ற தப்புல வந்து அடுத்தவங்க பாதிச்சிட கூடாதுன்னு அது பாக்கறாங்க இப்போ ஒனக்கு ஒடம்பு முடியலங்கிறதே எங்களுக்கு சொல்லனுல்ல இந்த மாரி ஃபோன் வாங்கி வச்சிட்டாங்க இந்த ஒரு பிரச்சன நடந்திருக்குன் சொல்லனுமுல இப்ப நம்மளுக்கு புடிச்சிருந்தா ஒன்ன அங்க வச்சிருக்குவோ இல்லயா நம்ம வந்து வீட்லேந்தே நீ போறதுக்கு எதாது பஸ்ல கூட அனுப்புவோ ஏனா அது என்ன மாரியான பிரச்சனன்னு நம்ம தெரிஞ்சிக்கினுமுல
அத பத்தி யார்கிட்டயிமே சொல்லவே மாட்றாங்கக்கா இங்க பேரண்ட்ஸ் கூட வண்ட்டு போனாங்க ரெண்டு பேரு அவுங்ககிட்டயிமே அஞ்சி நிமிஷோ கூட பேசவே உடல ஏ ஃப்ரண்டோட அப்பா அம்மா தா வந்துட்டு போனாங்க அஞ்சி நிமிஷ கூடம் பேசவே உடல டக்குன்னு அவ டிரஸ்ஸமட்டு வாங்கிட்டு ஒடனே உள்ள வன்
ம் ம்
எனக்கு கிளாஸ் இருக்கு நா கிளாஸுக்கு போற அப்டி சொல்ட்டு வர சொல்ட்டாங்க அவ அப்டே அதே மாரே சொல்லி ட்டு அவ வன்ட்டா சீக்கிரமா
ம் ம் ம் இப்ப சாப்பாடு ஃபோன தவர வேற வேற எதும் பிரச்சனலா எதும் இல்லல்ல
இல்ல இல்லக்கா ஆனா நாங்க காலேஜிக்கு போனதுக்கப்பறோ ரூம்ல்லலா வந்து செக் பண்றாங்க போல நாங்க வச் சிட்டு போன பொருளெல்லா வந்து பாக்கறப்ப எங்கெங்கயோ கடக்குது கபோடெல்லா செக் பண்றாங்க போல
கேமரா இருக்குதுல்ல உள்ள
ரூமுக்குள்ள கேமரா இல்லக்கா காரிடோர்ல
இல்லமா வெளில வெளிலதா சொல்ற வெளிலனா இப்ப உங்க ரூம்குள்ள போறது தெரியும்ல
ஆ தெரியு போறாங்க வராங்கன்ட்டு
அ அ இப்ப வந்து என்னா பண்ணனுன்னா நீ நாய்த்திகெழம இதல்ல என்ன ப்ரச்சன இருக்கோ மறக்காம சொல்லு இப்ப நம்ம காசு குடுத்துருக்கோ நம்ம எந்த ஒரு தப் பும் செய்யல அத்னால நம்ம தைரியமா வந்து நமக்கு வேண்டியத வந் து கேட்டு வாங்கிக்லா அதனால ஒன்னு ப்ரச்சன கடையாது
சேரிக்கா
புரியிதா இப்ப இந்த வாரத்தோட இகு இப்ப பரிட்ச்சல்லா இந்த வாரத்தோட முடியிதா
ஆமாங்க்கா வெள்ளிகெழமையோட முடிய்து வெள்ளிகெழம மத்யானொ ஒரு எக்ஸாம் இருக்கு அதோட ஃபுல்லா
இப்ப அத முடிச்சிட்டனா இப்ப அத முடிச்சிட்டனா ரெண்டாவ்து வர்ஷொ முழுசா முடிஞ்சி மூணாவ்து வர்ஷொ போவியா
ஆமாங்க்கா
அப்ப இன்னு ஒரு வர்ஷோ படிப்பு இருக்குது
ஆமா இன்னு ஒரு வர்ஷொ இருக்குங்கக்கா
ஆ ஆ இப்பைலேந்தே நீ வந்து அடுத்து என்ன பண்ணலான் யோசி
ம் சேரிங்கக்கா
ஒன்னால இப்பைலேந்தே நீ யோசிச்சா மட்டுந்தா முடியு இல்ல நம்ம அப்ப அப்ப பண்ணி க்கிலான்னாலு முடியாது அதுபோல ஓ இந்த படிப்ப மட்டு படிக்காம இன்னு நல்லா வந்து ஒன்னோட அறிவ மேம்படுத்தணுன்னா இன்னு நறைய கத்துக்குணு
சேரிங்கக்கா ஆ புரியிதுக்கா
அனால வந்து நீ செல்லுல வந்து பாட்டு கேக்குறது அந்த மாத்ரில்லா எதுவு பண்ணாம இந்த ஏ ஐ லா சொல்றாங்கல்ல
ஆமாங்கக்கா
அந்த மாதிரி ஏதாவ்து கத்துக்க
எங்ளுக்கு க்ளாஸ்லயே வந்து சொல்லி குடுக்குறாங்க க்லா அடிஷ்னல் வந்து ஏ ஐ கோர்ஸ் வந்து இந்த மாரி இருக்கு சேர்றவங்க வந் து நேம் லிஸ்ட்டு குடுங்க அப்டி சொல்லிட்டு கேட்ருக்காங்க நாளையோட நேம் லிஸ் குடுக்கற்து லாஸ்ட்டு நேம் லிஸ்ட்டு குடுங்க அது வந்து சட்டிஃபிகேட் கோர்ஸ் மாரி பண்றாங்களாங்க்கா அனாலா அதுல வ ந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கெலா யாருக்கு விருப்பொ இருக்கோ நீங்க வந்து உங்க பேர குடுக்கலா நாளையோட கடை சி நாலு அப்டின் சொல்லிருக்காங்கக்கா
சேரி சேரி நீங்க அப்ப அதுதா நா நாளைக்கி மாமாவ ஒனக்கு ஃபோன் பண்ண சொல்ற ஒரு வார்த்த கேட்டுக்க
ஆ சேரி கே
அப்பறொ அவ்ங்கள வந்து விசாரிச்சி ஒனக்கு சொல்லுவாங்க சரி இது பண்லா
ம்
அப்றோ எவ்ளோ ஆவுது இதெல்லா பாத்துட்டு சொல்லட்டு
ஆ சரிங்ககா
புரிதா இதெல்லா பாத்துட்தா நம்ளுக்கு அது ஒரு அ ஒரு ஐடியா கெடச்சிரு
ஆ ஆ
நம்ம அறிவு வந்து இவ்ளோ தா அப்டின் நம்ம வந்து வச்சிற கூடாது நம்ளால இன்னு எவ்ளோ கத்துக்க முடியுமோ அவ்ளோ கத்துக்கணு
ம் சேரிங்கக்கா ஓகே அக்கா
புரிதா அப்பதா உனக்கு நெறைய வேல கெடைக்கு நம்ம அறிவ எந்த அளவுக்கு நம்ம மேம்படுத்திக்கிட்டே இருக்குறோமோ இப்ப அந்த ஏ ஐலே ஒண்ணு சொல்லிருக்காங்க தெரியுமா பாத்தியா படிச்சியா நியூஸு நெறைய எடத்துல வேல போது ஆனா ஏ ஐ ஐ வந்து வேலய எடுக்கல புரிதா ஏ ஐ தெரியாதவங்கள தா வேலய விட்டு எடுக்றாங்க
வேலய விட்டு எடுத் அங்யா ஆமாக்கா இங்க கூட எங்க ஸ்டாப் சொல்லிட்ருந்தாங்க
ஒரு மிஷின் பண்ணுது
ஆமா
அது வந்து அந்தக் ஆ எப்டி சொல்றது மனுஷனுக் ஆவக்கூடிய செலவ விட மிஷினுக்கு கம்மியா ஆவுது அ மாரி தப்பு இல்லாம பிழை இல்லாம கரெக்ட்டா பண்ணி தருதுங்குறாங்க
ஆ ஆமா அக்கா இங்க கூடோ பேசிட்ருந்தாங்க ஸ்டாப்லா எல்லாருமே
ம் ம் அதனால இப்ப நீ வந்து ஒன்னு பிரச்சன இல்ல அதனால நீ அ ஒ அறிவ மேம்படுத்துறதுக்கு என்னென்ன படிப்பு படிக்க முடியுமோ எல்லாமே படி எங்களால முடிஞ்சது ஒனக்கு வந்து நாங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோ
ம் சேரிங்க்கா கண்டிப்பா
புரிதா அதனால நல்ல பிள்ளையா நீ இரு யாரு என்ன பண்ணாலு பிரச் சன இல்ல நம்ம எந்த ஒரு தப்புமே செய்யாம இருக்கணு சரியா இப்ப நீ என்ன பண்ணு ஒ ஒனக்கு என்தானு பிரச்சன அப்டின்னா நீ வந்து சொல்லிடு ஒடனே ஃபோன் பண்ணி சொல்லிடு அந் மாரி மத்த பிள்ளைங்களுக்கு எதாது ஒரு பிரச்சனனா கூட நீ கூட நில்லு அவுங்க வீட் ல வந்து தகவல் சொல்லு இந்த மாரி ஒடம்பு சரி இல்ல பாக்க வாங்க அது மாரி ஒன ஓங் கூட இருக்கற சக தோழிகளுக்கு நீ சொல்லி குடு
ம் சேரிக்கா சொல்றங்கா ம்
புள்ள நல்லா இருக்கு புள்ள நல்லா சாப்ட்ருக்கு நல்லா படிக்குன் நெனச்சிட்ருப்போ இப்ப திடீர்னு பாத்தனா இப்ப நா ஃபோன் பண்ணி கேக்கலன்னா இந்த பிரச்சன எல்லாத்தயுமே ஒன்னுமே இல்லாம நீ என்ன பண்ணியிருப்ப விட்டுட்ரு
இங்க சொல்ல உடலக்கா அதனால தான்கா
செரி சரி டைம் ஆயிடுச்சு நீ படுத்து தூங்கு டெய்லி காலம்பர எந்திரிச்சு கொஞ்சோ படிக்கிற பழக்கத்த வச்சுக்கோ
படிக்கிறன்கா எக்ஸாம் போயிட்டு இருக்குல்ல படிச்சிட்டுதான்கா இருக்கே
ம் எக்ஸாம் டைம்ல மட்டு படிக்க கூடாதுமா எல்லா டைமு படிக்குணு
செரிக்கா படிக்கிறன்கா
செரி செரி எப்பியுமே படி
ஆ சரிங்கக்கா
செரி ஒனக்கு நாளைக்கு மாமாவ ஃபோன் பண்ண சொல்ற
ஆ சரிங்கக்கா பண்ண சொல்லுங்கக்கா ஆ ஆ செரிங்கக்கா சேரிங்கக்கா ஆ சரிங்கக்கா ஆ ஆ சரிக்கா ஓ ஆ